ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க தோழி
ஆ இப்போ இப்போ கேக்குதா உங்ளுக்கு ஹலோ ஹலோ
கேக்குதாப்பா உங்களுக்
ஆ ஆமாம் மா இப்பதா கேக் குது உங்குளுக்கு கேக்குதா ஆ சொல்லுங்க ஆ நம்ம டாபிக் ஆ இல்ல இன் இன்னைக்குதா வந்து ஃபஸ்ட் டே எம் பொண்ணு போறா எல் கே ஜி தா ஆஹ் இப்போ தா சேத்தோ இதா ஃபர்ஸ்ட் டேஸ் ஸ்கூல்சே அது காலைல வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு போனா டென் தேட்டிக்கே கொண்டு கொண்டு வந்ட்டா
ஏ அவ்ளோ சீக்கிரமாவ டுவெல் தேட்டி தானே
இல்லே இல்ல இப்ப நீங்க பிரைவேட் ஸ்கூல் தா சேத்திருக் கோ இ இங்க ஸ்கூல்ல எப்டின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு வாரோ வந்து ஸ்கூலுக்கு வரதுக் பழகுணு அதுக்கப்புறோ வந்து பசங்க நர்மல் ஆவாங்க அப்படின் சொன்னாங்க சோ பர்ஸ்ட் அவங்க ஸ்கூல்க்கு வரணு பழக்கமா அவங்க வந்து இது இருக்கணு அதுக்கப்புறோ அவங்கள வந்து நார்மலா ஆவாங் வருவாங்க தென் அப்டின் சொன்னாங்க சோ அதுவு கரெட் டு தா ஒரு வாரம் கலர் ட்ரெஸ் லியே அனுப் புங்க ஜஸ்ட் ஒரு ஒன்ற அவர் தா ஸ்கூலு
செரி செரி
ஆ அதா போயிட்டு அதுக்கே நல்லா தா போனா அவ அங்க பச ங்க எல்லா அழுதாங்க அங்க பக்கத்துல எல்லா பசங்களு அழு தாங்ளா சோ அவ வந் அவ வந் து அழுதுருக்கா
செரி செரி செரி என்ன டாப்பிக் பேசலா இப்போ
ம் அதே தா என்ன டாப்பிக்ஸ்
நீங்க தா சொல்னு
என்ன டாப்பிக் நா ட்ராவலிங் பத்தி பே
ஆ செரி சொல்லுங் நா எங்கங்க போயிருக்கேனா அதிகமா அதிக் சுத்தமா வெளிய எல்லா எங்கயு போ மாட்டே ஒரே ஒரு வாட்டி கொடைக்கானல் போயிருக்கோ
ம்
அது எப்போ கல்யாணதுக்கு க்லா முன்னாடி அதுக்கப்பறோ பீச் தா அப்போ பீச் மாலு அந்த மாரிதா நாங்க அதிகமா போயிருக்கோ நீங்க
நாங்களா நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லா போயிருக்கே கல்யாணத்துக்கு அப்பறோ வந்து ஆ அதெல்லா போ ம் இந்த கே இந்த இங் இங் என்னோட வீட்டுக்கு அது வந்து இந்த கள்ளக்குறிச்சி சைடு இருக் க்காங்கள அவுங்க அவுங்க அத்தல்லா அங்க இருக்காங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அங்க இருக்காங்க சோ அதெல்லா கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ண அங்க அங்க அங்கதா கூட்டிட்டுபோவாங்க
ஆ நாங்க வந்து எப்பவுமே ம் நாங்க இங்கதா சிட் டி தானா சென்னை தா என்னோட ஹஸ்பண்ட் எடம் சென்னை தா ஒரு ஹாவ் அன் ஹவர் டிஸ்டன்ஸ்ல அம்மா வீடு கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு டி ஃப்ரெண்ட்டு அதெல்லா இங்க இங்கவே இப்ப சென்னையில எங்க இருக்கோ அங்கயே போவோ அதிகமான் இப் போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்க வீட்ல என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரண்ட்ஸ்லா இருக்காங்கள அவங்களா கிறிஸ்டின் ஹிந்து அவங்கலா வேளாங்கண்ணி போவாங்க வருஷத்துல ஒரு வாட்டி அங்க போய் ரெசார்ட் மாரி புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என்ஜாய் பண்ணதுக்கு நாங்கள் அப்ப போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் னா இப்ப நாங்களு அதுல அப்படி போயிருக்கோம் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டோ இப்ப நம்ம அது டூரிஸ்ட் ப்ளேஸ் தானே நம்மளுக்கு அது அத அந்த மாரி சுத்தி பாக்க ஓகே தா ரிசார்ட் மாரி அங்க புக் பண்ணிட்டு அங்க போவோம் வருஷத்துக்குள்ள ஒரு வாட் து எங்க போவோ அதிகமா ந்து மெரினா பீச் ஏனா செலப்ரேட்லா பண்ணுவோ
நாங்க நாங்க எப்பிடினா கசின்ஸ் எல்லா இருக்காங்கல்ல அவுங்களோட நாங்க எப்பிடினா இந்த வ் வெளியூர்ல்லா போக மாட்டோ ஜஸ்ட்டு இந்த எப்டி சொல்றது சென்னையில இருக்க எல்லா ஹோட்டலு போய்ருக்கோ டாப்ல எல்லா ஹோட் லு எல்லா சேந்து ஹோட்டல்லு பீச்சு மாலு ஆய்டிச்சு இல்ல நாங் ஒ ஒரு செவன் டூ எய்ட் எல்லாம் கப்புள்ஸ் தா நாங்க எல்லா கசின்ஸ் எல்லா கப் புள்ஸ் தா கப்புள்ஸா புக் பண்வோ காரு புக் பண்வோ அப்டி இல்லையா நாங்க இது பண்ணுவோ காரு புக் பண்ணி பைக்ல போவோ
நாங்க அதிகமா ந்த பைக்ல தா போவோ
ம்
இப்போ நாங்களு கசின்ஸ்லா இர்கங்க எல்லா டோட்டல் ஃபேம்லியா ச்ச் இப்போ பீச்சி இப்ப யாருக் மே போவோ பொறந்த நாள்லா ப்ளான் பண்ணிடுவோ அ எல்லாரு இந்த டைமிங்கு பீச்கு வ ந்துடுங்க அங்கந்து கேக்லா கட் பண்ணி அங்க கொ அ அங்க நெறி யே விள்யாட்ர எடோல்லா இருக்ல ச்ச் இருக்குல நறிய விள்யா அதெல்லா கொஞ்சு ப்ளே பண்ணிட்டு அங்கன்ன அதுக்கப்றோ ஹோட்டல் ஹோட்டல்ல கூட பிக் புக் பண்ணி ச்சிப்போ‌ அங்கெல்லா முடிஷ்ட்டு ஹோட்டல்ல போய் டின்னர் முடிஷ் ச்சி வீட்டுக் வர அந்த மாரி
ம் ம் அதெல்லா ரொம்ப நல்லார்கோ இந் நாங்ளு அதேதா நை ட்ல என்ன பண்ணுவோ மோரு தாத் தான் இ
ஆம்மாம்மா திருவான்மியூர் திர்வான்மியூர் ஆம்மா
அங் அங்க நாங்க ன் ன் நைட் ஔட்டெல்லா‌ போனோ
நாங்க
டீ குடிக்கிறதுக்குன்னு ஏ ஊர் சுத்துரோ நாங்க நைட்லா அதெல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கோ அ அதுவு நம் தனியா போறத விட கப்புள்ஸ் கப்புள்ஸா போங்களே
ஐயோ அது அதுதா நாங்க அப்டிதா போவோ இல்ன்னா ப்ரத சிஸ்டர்ஸ் அந்த மாரி போவோ பைக்லேயே நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிடுவோ மூவீ கீ அது நல்லா முடிச்ட்டு டின்னர் முடிச் சோ அப்டியே மள்ந்துட்டு நல்லா இருக்கோ அது ஃபுல்லாவே அங்க ஃபுல்லா அப்டியே சுத்திட்டே இருப்போ பைக்ல வீட்டுக் கு வரவே மூணூ நாலாயிடோ அதுதா நல்லா இருக்கோ இப்போ கொழ்ந்தைய வெச்சுட்டு போக முடியுமா முடியாதான் சத்
அதுக்குதா நா என் என்ன பண்ணுவே பசங்கன் பெரிய பெரிய பசங்கள்லா இல்லப்பா ரொம்ப குட்டி குட்டி பசங்களா அதுக்கு நா என்ன பண்ணே மம்மி கிட்ட விட்டுட்டு
ம் ம்
பசங்கள வந் வெளிய ஃபுட்ஸ்லா நா குடுக்க மாட்டே எதுவா இருந்தாலு நா ஏ பச் சங்களுக்கு வீட்ல செஞ்சதா ஈவன் தெர்ல கூட பாத்தீங்கன்னா நா எல்லாமே வீட்ல செஞ்சு தா கொடுப் ப வெளிய ஃபுட்ஸ் வந்து குடுக்க மாட்டே பட் நா கொடுப்பே ஏதாச்சு ரேர் சுட்டுவேஷன் ரொம்ப ஏது கெடைக்கல அந்த மாரி சுட்டுவேஷ் இல்லனா நா வந்து நா வெளியே இருக்குற ஃபுட் தா கொடு ப்பேனே தவர வீட்டு ஃபுட்ஸ்தா நா அவங்களுக் மோஸ்ட்லி குடுப்பே ஏ தெரியாதவங்க கொடுத்தா ஓகே செரிங்களா சோ அதுதா நா அதுல தா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எடுப்ப சோ அதனால எ பசங்கள வந்து என் மம்மி கிட்ட விட்டுருவ விட்டுட்டு நா எ ஹஸ்பண்ட் கசின்ஸோட போவோ நாங்க இவங்களா போயிட்டு நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோ நாங்
நாங்களு அப்டித்தா நல்லா போனா இப்போ நம்ம வீட்ல சாப்ட்டு போனலு அது வெளிய போனா எப்டித்தா நம்களுக்கு பசி எடுக்கும்ணு தெரியாது அது என்ன பாக்குறோமோ அது சாப்புட்னு அது சாப்புட்னு அப்ப மட்டு வயிர் ஃபுல்லா காது வாமிட் கூட வரா வர மாரி கூட இருக்காது ஏன்னா பைக்
ம்
ம் இப்பதா கொஞ்சம் மேரேஜ் ஆனதுக்கு அப்பறம் அந்த அதெல்லா கொஞ்சம் மிஸ் பண்ற ஏன்னா எங்க மாமியார் வந்து நைட்ல வெளியே போ கூடாது ஒரு டென் ஓ கிளாக் மேல வீட்டுக்கு வந்தாவே இவ்ளோ நேரத்துக்கு வரியே எல்லாமே லைட்லா ஆப் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிடுவாங்க அந்த மாரி எங்க வீட்ல வெயி
அதாலயே கொஞ்ச சீக்கிர சீக்கரமா வரு அப்ப கூட நா லெவன் ஓ கிளாக் வரை க்கு வந்துடுவே இப்ப ஏதாவது ஃபங்ஷன்னா போனா பிரண்ட்ஸ் ஃபங்ஷன் லா போன லேட் ஆகும் டுவெல் ஓ கிளாக் கூட ஆகும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் நா இப் இப்டிதா வருவோ இப்டிதா பண்ணுவ அப்டின்னு அவர் சொல்லுவா ரா அதனால எதுமே கே
ம் ம் அப் ஆ இருப்பாங்க சில பேர் கரெக்ட் தா எங்க எங்க வீட்லயு நடக்கூ
ம் ம்
அதெல்லா தாண்டி தா போணும்
ம்
ம் அதுதா அது அதெல்லா ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க மார்னிங்கை விட ஈவினிங் அப்ற போங்களே
ஆமா அதுதா நல்ல இப்போ நீங்க இந்த சம்மர் லீவ்ல எங்க போ நீங்க
எங்குமே எல்லாம் வீக்லி டவைஸ் ஆர் மூணு வாட்டி வெளியேதா நீங்க அவுட்டிங எதுவுமே லாங்கா எதுவுமே போல அச்சுவள்ளி இப்போ எனனா இந் அந்த மாச வந்து கொஞ்சோ மேரேஜ்ஜு
அதிகமா இருக்கு
ஆமா நீங் கசின்ஸ் ம் மேரேஜ் சோ நாங்க அதுலேயே கான்சன் பண்ட்டு எங்கயு போல ஆச்சுவல்லி நாங்க போறதுகாகதா பிளான் பண்ணிருந்தோ சரி நம்ம போலா அ வெளியே போலா அப்டின்னு ஆக்குப் மேரேஜ் வந்துச்சு அதுக்கப்புற பொண்ணுக்கு ஸ்கூல் ஓ ஒப்பன் ஆய்டுச்சு சோ வேனா கொஞ்ச ஸ் இப்பா பண்ணட்டு அப்படின்னு சொல்லி நாங்களே ஏத்துட்டோ
சரி நா எங்க வீட்ல எல்லாரு பாருங்க இப்ப இந்த லீவு்ல வந்து ரெசார்ட் போனாங்க எனக்கு அப்போ எனக்கு பாடி எஸ் கூட ஆகலல்ல நாங்க வெளிய போகூடாதா அதாது நா போகவேல்ல எல்லாரு போய் நல்ல என்ஜாய் பண்ணாங்க நா ஏ ஹஸ்பண்
ம்
எங்கம்மாப்பா நா என்னோட ஹஸ்பண் மட்டு வீட்ல இருந்தோ மத்த எல்லாருமே ஏனா ஏ எ ஃபேம்லி வந்து ஜாய்ன் ஃபேம்லி அம்மா மட் திசுங்கப் அவ்ன்வீட்டு சைடு அதல எல்லாருமே அவுங்க போகுமோது நா ரொம் அத மிஸ் பண்ணே இது நம்ப இல்லியே அவுங்க கொஞ்ச டி டிலேவா போய்ர்ந்தா நல்லாருந்திருக்குமே நம்ளா போயிருக்குலா அப்டின்னு
ம்
அது அந்த டைம் நா ரொம்ப மிஸ் பண்ணே போ நெக்ஸ்ட்டு எப்ப போறாங்கன் தெரில போனா நல்லா இருக்குந்தா ஒரு ஆசையா இருக்கு ஏனா நம்ப அதிகமா சுத்துலனா கூட இப்ப கொழந்தைங்களுக்கு நம்ம அதிக எடொ சுத்தி காமிக்கிணு என்ன சொல்றீங்கொரு பார்க்கா இருக்கட்டு பீச்சா இருக்கட்டு எனக்கத் இதுதா மைன்னி குழந்தைக்கு நாங்காதா சுத்தி காமிக்கணு அப்புடீன்னு
உம் கரெக்ட் கரெக்ட்டு தா நீ நீங்க சொல்றது அது கரெக்ட்டு தா ஏனா நீங்க வந்து சுத்தி காட்றீங்ன்னா வீட்ல இருந் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க வெளிய இருக்க புட்ஸ் எதுவுமே குடுக்காதீங்க ஏனா வந்து இப்போ இருக்கிறது வந்து அவுளோ நல்ல புட்ஸ் இல்ல
கரெக்ட் ஆமா உம் ம் புரிது புரி ஏனா இப்போ கூட நா எங்க அம்மா கூட எங்க அம்மா கிட்ட கொழந்ய விட்டுட்டு போவ அப்பவே நா என்னோட நா மில்க்வேணா பம்பிங் பண்ணி வச்சிட்டு தா போவே ஏனா எதுக்கு ஏனா இப்ப அவ அழ்தா அவுங்க என்ன பண்ணுவாங்க வேற மில்க் எதாவது குடுப்பாங்க கடையவ் ப்ப கடப்பால்லா அது எதுக்குன் சொல்லி நா பம்பிங் பண்ணி வச்சுட்டு ஓகே இது குடுங்கன் இப்பிடின் சொல்லிட்டு தா போவ வர்
ஓகே ஓகே ஓகே செரிப்பா டைம் முடிஞ்சிச்சு போல உம் தே ஆமா அப்புறோ ஃபர்தெரா பேசுலா ஆ பய் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே உம் உம் பாய்